வணக்கம் தோழி
ஆ வணக்கம் சொல்லுங்க பேசலாமா
பேசலாமா தோழி
அ நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்க
ஆ ஆ நல்லா இருக்காங்க தோழி என்ன பண்றீங்க தோழி
நான் காலை உணவு தயார் பண்ணிட்டு இருக்கேன் தோழி
ஆ என்ன தோழி பண்றீங்க
நா வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி அ சப்பாத்தியு குருமாவு செய்லான்னு யோசனையில இருக்க தோழி
குருமா எப்படி தோழி செய்வீங்க சப்பாத்திக்கான குருமா
சப்பாத்திக்கான குருமா எப்படி செய்வ அப்டின்னா அ வெங்காயோ தக்காளி பச்ச மொளகா இதல்லா ஆ வதக்கி எடுத்துக்கிட்டு ஆ உருளக்கழங்கு தனியா சேத்தி குக்கர்ல உருளக்கெழங்கு பச்சை பட்டாணி இதல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கனு தோழி வெங்காயோ தக்காளி பச்ச மொளகா இதல்லா ஆ நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சோ பட்ட கூட சேத்துக்குலா தோழி பட்ட கிராம்பு இதல்லா கூட சேத் துக்குவ
அதல்லா‌ வதக்கிட்டு எடுத்து ஆ மிக்சில அடிச்சிருவ தோழி மிக்சில வந்து ரொம்ப கொற ஆ நைஸ் ச்ச இல்லாம கொஞ்ச கொர கொரப்பாவே அரச்சு எடுத்துட்டு ஆ ம் வெங்காயோ பட்ட கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்ச சிறு தளவு மட்டு ஆ சேத்து வதக்கிட்டு நா அரச்சு வச்சிருக்கற அந்த பேஸ்ட்ட வந்து அதுல ஊத்திட்டு ம்ம அ அப்றமா ஒரு சின்ன கொதி வந்ததுக்கு அப்றமா அந்த உருளக்கெழங்கு பட்டாணியு சேந்து அதுல போட்டுருவ தோழி போட்டதுக்கு அப் ப்றோ கொஞ்சமா தே கொரொம்ப சிறிதளவு தேங்காய்ல கொஞ்சமா பெருஞ்சீரகோ வச்சி அதுல அரச்சு சேத்ருவ தோழி
நல்லா இருக்குமா தோழி சுவை நல்லா இருக்குமா
நீங்க முயற்சி பண்ணி பாருங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி தோழி உங்களுக்கு இந்த ஊறுகா செய்முறைல்லா தெரியுமா
ஆ செய்வந்தோழி ஊறுகா செய்வந் தோழி உங்களுக்கு என்ன ஊறுகா தேவ இருக்கு தோழி
ஆ கிடாரங்காய்ன் சொல்வோம்ல அந்த ஊறுகாய் எப்டி செய்றதுன் சொல்லுங்க தோழி
ஆ கிடாரங்கா ஊறுக்கா பாத்தீங்கன்னா நா வந்து அ சின்ன சின்ன துண்டுகளா கிடாரங்காய அரிஞ்சி அந்த கண்ணாடி பாத்தரம் இல்லன்னா பீங்கான் பாத்திரத்துலதான ஊறுகாவல்லா நம்ம சேமிக்கணு அதுலதா நம்ப ஊறுகாவ வைக்கணு தோழி இந் இந் சில்வர் பாத்தரோ அலுமினியோ பாத்தரோ அதுல அதுலல்லா நம்ப ஊறுகாய்கள வைக்க கூடாது ஏன்னா ஆ இப்ப பாத்தீங்ன்னா கிடாரங்கா நார்த்தங்கா எலுமிச்சங்கா இதுலெல்லா ஆசிட் இருக்கு இல்லயா எலுமிச்சைல பாத்தீங்ன்னா இப்ப சிட்ரிக் ஆசிட் இருக்கு அந்த ஆசிட் வந்து நம்ம அந்த அலுமினியத்துலோ அலுமினியத்திலயோ சில்வர்லயோ வைக்கும் போது அந்த பாத்துரத்துல உள்ள நச்சுத்தன்மைய வந்து இழுத்துக்கு அத நம்ம சாப்புட்றது வந்து உடம்புக்கு நல்லதில்ல அதனால கண்ணாடி பாத்துரத்துலதா இல்லன்னா பீங்கான் பாத்துரத்துலதா ஊறுகாய சேமிக்கணு இப்ப பாத்தீங்ன்னா ம்ம சின்ன சின்ன துண்டுகள்ல்லா கிடாரங்காய அரிஞ்சி ஒரு கண்ணாடி பாத்திரத்துல போட்டுட்டு ஆ பாத்தீங்ன்னா அதுல உப்பு போடாணு உப்பு போட்டு சின்ன சின்ன இஞ்சி துண்டுகள் போடுவ நா ஒரு சில பச்ச மெளகாய் போடுவே அத அப்டியே குலுக்கி குலுக்கி ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக் கு அதுலே ஊற வெச்சுட்டு ஆ அதுக்கப்றமா நா வந்து ஊருக்காய்க்கி ஒரு பொடி தயார் பண்ணுவே பாத்தீங்ன்னா கடுகு வெந்தயோ பட்ட மெளகா இதெல்லா வந்து லேசா வறுத்துட்டு ரொம்ப கருக விடாம வறுத்துட்டு மிக்சில போட்டு அரச்சு வெச்சுக்குவே தோழி அரச்சு வெச்சதுக்கு அப்றோ நல்லெண்ண விட்டு இந்த கடுகு போட்டு ஆ பெருங்காய போடுவே தோழி கண்டிப்பா ஊறுகாய்க்கு பெருங்காயதா வாசோ அப்டிங்கறதுனால பெருங்காய போடுவே பெருங்காய போட்டுட்டு ஆ அத தாளிப்பு பண்ணுவோ தோழி தா அந்த கிடாரங்காய எடுத்து அதுல கொட்டிட்டு கிடாரங்காய எடுத்து அதுல கொட்டிட்டு அது வெந்ததுக்கு அப் றோ
சொல்லுங்க தோழி
வெந்ததுக்கப்றோ மெளகாய்த்தூள் தேவ இருந்துச்ன்னா புட்டு அதிகமா சேக்லா இருந்தா சேக்லா
நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குது தோழி
பட்டமெளகா கொஞ்ச அதிகமா சேக்குறதா இருந்தாலு சேத்துக்கலா தோழி ஆ சேத்துக்கிட்டு அந்த பொடிய வந்து அந்த ஊறுகாயில தூவிட்டு ஆமா ஊறுக்காய தூவிட்டு எறக்கிடலா தோழி நல்லெண்ண கொஞ்ச அதிகமா சேத்துக்கணு தோழி
எவ்வளோ அளவுன் தெரிஞ்சுக்குலாமா
அளவுன்னு பாத்தீங்கன்னா நீங்க எத்தன கிடாரங்கா எடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி உங்க காரத்துக்கு தகுந்த மாரி ஆ போட்டுக்குலா தோழி
ம் ம் வேற எதுவு சேக்க வேண்டாமா
வேற எது சேக்க வேணா தோழி வெள்ளொ சேத்து எறக்கிகளா தோழி வெள்ளம் வெள்ளம் சேத்து எறக்கிக்கணு தோழி
அது எந்த அளவு சேக்கணு அளவுகள் ஏதேனும் இருக்கா
வெள்ளத்துக்கு அளவுகள்ன்னு பாத்தீங்கன்னா நீங்க சிறிதளவு சேர்த்தாலே போது தோழி
அ கண்டிப்பா தோழி நீங்க நல்ல நல்ல தகவல்கள் எல்லா சொல்றீங்க நா கண்டிப்பா நா செஞ்சு பாக்குறே ஆ பசங்கள்லா என்ன பண்றாங்க தோழி
பச் பசங்கள்லா பசங்களா தோ எந்திரிச்சுட்டாங்க தோழி ஆ பசங்கல்லா இப்பதா எந்திரிச்சிருக்காங்க இனிமேதா தேநீர்ல்லா குடிச்சதுக்கு அப்றமா சாப்பாடு குடுத்துட்டு விளையாட போவாங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப பாத்தீங்கன்னா கைபேசி எல்லா அதிகமா பயன்படுத்துறாங்க இல்லையா கொழந்தைங்க உங்களோட கொழந்தைங்களு அதிகமா பயன்படுத்துறாங்களா கைபேசி எல்லா ஆ
ஃபோன் அதிகமா அவுங்க
தோழி கேக்குதா
இந்த படுத்துலா தா இன்னது
தோழி கேக்குதுங்களா பேசுறது
ஆ பேசலா தோழி பேசலா நீங்க பேசுங்க நீங்க எப்படி சாம்பார் வைப்பீங்கன்னு சொல்லுங்க நா ஒரு பே நா பேசுறோ ம்
சரி தோழி நா இப்போ எப்படி அதாவது நீங்க சாதத்துக்கு ஊத்தி சாப்புறோ சாம்பார் கேக்குறீங்களா இல்ல டிஃபனுக்கு உள்ளது கேக்குறீங்களா தோழி இட்லி தோசைக்கு உள்ளது
ஆ
இப்ப பாத்தீங்கன்னா சாம்பார் எப்படி வைக்கணோ அப்படின்னா சாதத்துக்குள்ள சாம்பார் எப் பிடி வைக்கணோ அப்டின்னா துவரம்பருப்பு இருக்கு இல்லயா அத பாத்தீங்கன்னா எடுத்து முன்னாடியே ஊற வச்சிறணூ உங்களுக்கு தேவையான அளவு எடுத் எடுத்து ஊற வச்சிடணூ ஊற வச்சதுக்கு அப் பாத்திங்னா ஒரு குக்கர்ல சேர்த்துக்கணோ குக்கர்ல பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பத் ஒரே ஒரு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வைக்கணோ எல்லா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம குக்கர்ல சேக்கும் போதே பாத்தீங்கன்னா கொஞ்சமா ம மஞ்சத்தூள் சேத்துக்கணோ ஆ சேர்த்துட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கணோ கட்டி பெருங்காயோ இருக்கு இல்லயா அதையுமே அதுல நம்ம சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணோ அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு நீங்க என்ன என்ன காய்கறில்லா போட்றதுக்கு விருப்பப்பட்றீங்க அந்த காய்கறி எல்லாமே கொஞ்சொ பெருசு பெருசா அறிஞ்சு வச்சுக்கணோ என்னென்ன காய்கறி போடலா அப்டின்னு பாத்தீங்கன்னா கத்தரிக்காய் முருங்கைக்காய் ஆ மாங்காய் உருளைக்கிழங்கு உங்களுக்கு என்னென்ன காய்கறி புடிக்குமோ எல்லாத் காய்கறியுமே அதுல வந்து நம்ம சேர்த்துக்கலா சேர்த்துட்டு இந்த பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து நல்லா கடைஞ்சிட்டு அந்த காய்கறிய பாத்தீங்கன்னா அந்த பருப்பு தண்ணிலயே போட்டு நல்லா வேக வைக்கணோ அ வேக வச்சதுக்கு அப்புறோ பாத்தீங்கன்னா ஆ நல்லா வெந்து வந்துரூம் அந்த மாங்கா முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துரூம் அதுக்கப்புறம் பாத் தீங்க்கன்னா வெந்ததுக்கு அப்புறோ ஆ நம்ம புளித்தண்ணி வந்து சேக்கணோ அதுல புளித்தண்ணியையும் மிளகாத்தூளையும் அதுல நம்ம சேக் னோ எல்லா நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறோ பாத்தீங்கன்னா தேவியான ‌அளவூ அதுல உப்பு சேக்கணோ நம்ம காய்கறி போடும் போதே அதுல வந்து உப்பு சேக்க கூடாது ஏன்னா காய்கறில பாத்தீங்கன்னா அந்த உப்பு எல்லாமே ஏறிடும் அதனால நம்ம தனியாதா வந்து உப்பு சேக்கணூ உப்பு சேர்த்தது காய்கறி எல்லாமே சாம்பார் எல்லா கூடி வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு தாளிப் பூ சேக்கணோ அந்த தாளிப்பு என்னென்ன சேக்கணோ அப்பிடின் பாத் தீங்கன்னா அ ஒரு கடாய வெச்சு இதுல நல்லா சூடாக்கிட்டு அ கொஞ்சமா எண்ணெ ஊத்தி அதுல கடுகு ஜீரகமும் போடணூ ஜீரகமும் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா அதுல பெருங்காயோ போடணூ பெருங்காயோ நாலு வரமிளகாய் எல்லாத்தையூ போட்டு ரெண்டே ரெண்டு வெந்தயோ போடணூ போட்டதுக்கு அப்புறமா நல்லப் பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா அந்த சாம்பார்ல எடுத்து கொட்டணூ கொட்டுனீங்கன்னா உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆயிடூ அதுக்கப்புறோ எறக்கிட்டு நீங்க அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு நல்லெண்ண ஊத்தணு நல்லெண்ணா ஊத்துனீங்கன்னா நல்ல வாசமா இருக்கு நல்லெண்ண ஊத்திட்டு அதுல கொஞ்சமா உங்களுக்கு தேவை இருந்தா கொஞ்சமா வெள்ளோ சேத்துக்கலா இல்லேன்னா இல்ல இல்ல உங்க வீட்ல பெரியவங்க இருக்காங்க சுகர் பேஷன்ட்ல்லா இருக்காங்க அப்பிடின்னா உங்குளுக்கு வெள்ளோ தேவ இருந்தா சேத்துக்கலா இல்லன்னா நம்ம ஒன்னு சேத்துக்க வேண்டா உங்குளு கு சுவைக்கு ஏத்த மாதிரி நீங்க சேத்துக்கலா அதலே பாத்திங்கன்னா பருப்பு வேகு போது கொஞ்சமா தண்ணி எடுத்து அந்த பருப்பு தண்ணி எடுத்து வச்சிங்கன்னா நம்ம ரசோ செய்யு மோது அந்த பருப்பு தண்ணீ நம்ம ரசோ செஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா கீழ எறக்கு ந்த அந்த பருப்பு தண்ணிய அதுல ஊத் த்துனீங்கன்னா அந்த ரசமு கூட உங்களுக்கு சுவையா இருக்கு நா சொன்ன மாதிரி நீங்க செஞ்சி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புடிக்கு தோழி இந்த சாம்பாரு
ஆ சரி தோழி கண்டிப்பா உங்கள நீங்க சொன்ன மாரியே முயற்சி பண்ணி பாக்குற தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நாமக்கு ஒதுக்கப்பட்டதுக்கான நேரம் முடிந்து விட்டது மீண்டும் வேற ஒரு இணைப்பில் சந்திப்போம் தோழி நன்றி தோழி
நன்றி தோழி